ஆ வணக்கம் தோழரே நலமா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா ஆ இரவு உணவு சாப்டீர்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
சாப்பிட்டே சாப்பிட்டே
என்ன என்ன சாப்பாடு
இட்லிதா இட்லி வெங்காய சட்னி ம் செரி வேற என்ன செய்திகள் ம்
ஆ நீங்க எதா சொல்லணு என்ன செய்தின்னு
ஒரு உ ஒரு சின்ன பெட்டிக்கட வெக்கலான்னு ஒரு ஐடியாவுல இருக்கே ஆ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸு சொல்லுங்களே எதாவது ஸ் ஷாப்பு எந்த மாரி ஷாப்பு எப்டி அமைக்கலா அப்டின்னு உங்க ஐடியா இருந்தா சொல்லுங்களே
செரி தோழரே ஆ முதலீடு பொறு க்கு வந்து நம்ம கடைய தேர்வு பண்ணிக்கலா
ஆனா முதலீடு வந்து அதிகமா போட முடியாது எடுத்த ஒடனே ஸ்டா ஸ்டார்ட்டிங்ல ப்ப தொடர் ஆரம்பத் ம் ஆ சிறிய ஆ சிறிய சிறிய முதலீட்டுலேர்ந்து மேல மேல அப்டியேதா வளந்து போயிட்ருக்கணு ம்
கண்டிப்பா தோழரே
ஆ
ஆ இப்ப வந்து சிறிய முதலீடுனா ஒரு ஐம்பதாயிரம் அத போடலா ஆ ஐம்பதாயிரம் முதலீட் வேண்ணா நீங்க வந்து சிறிய ஒரு பெட்டி கடை ஆ பாக்கலா நீங்க வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு ஆ முதல் முதல்ல என்ன பண் ரீங்கன்னா கூட்டம் அதிகமா உள்ள எடத்த இடத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க அ அந்த‌ இடம் வந்து ஒரு ஒரு மக்கள் நடமாட்டோ வந்து அதிகமா இருக்கணு
ம்
அதே மாரி ஒரு எடமா பாத்து தேர்வு செஞ்சுக்கிட்டு அதுல வந் ஹாம் ஒரு சிறிய இப்பல்லாம் வந்து ஆஹ் கடைகள் வந்து ரெடிமேடா வந்துருது இரும்பு இரும்பு கடைகளும் போல வந்து வந்துருது இரும்பு பெட்டிகள் போல அத வந்து நம்ம வந்து அத நகர்த்திக் கொண்டே எங்க வேணாலும் செல்லலாம் அந்த மாதிரியான கடைகள் எல்லாம் இப்ப வந்து நம்ம ஆ மாஸ் சந்தையில வந்து விற்பனைக்கு இருக்கு அந்த கடைகள் அது மாதிரியான கடைகள் கூட பாக்கலா அப்படி இல்லைன்னா ச மிகவும் குறைந்த முதலீடு குறைந்த வாடகை
ஆஹ் உம் எடுத்து ஹ் அந்த மாரி எடுத்து தேர்வு செஞ்சுக்கணு
ஆமா ஒரு ஏழுக்கு ஏழு அ அப்படிங்கிற ஒரு அளவுல இருந்தா கூட அது வந்து நமக்கு கடை அமைக்கிற த்துக்கு ஏதுவாக இருக்கும்
உம்
அந்த மாதிரியான கடைகள் வந்து ச நம்ம தேர்வு பண்ணிட்டு ஆ இந்த மாதிரியான கடையை நம்ம தேர்வு பண்ணிட்டு முன்பணத்தை கொடுத்துட்டுஹ ஃபஸ்ட்டு ஹம் அதற்கான நம்ம பொருட்களை வந்து வாங்க வாங்க வேண்டும்
உம்
நம்ம வந்து எப்போதுமே பொருட்களை வாங்கும் மோது மொத்தமாக உள்ள பொருட்களை மட்டும் தான் வாங்க வேண் அதாவது மொத்தமாக ஆமா மொத்தமான விற் பொருட்களை வாங்கும் போது அவரிடம் வந்து ஹா நான் வந்து தொடர்ந்து உங்ககிட்ட நான் பொருட்களை வாங்கிக் கொள்கிறேன் எனக்கு வந்து வியாபாரியான ஹா உம் ரேட்டன்ஸ் சொல்லுவாங்க வியாபாரி ரேட் சொல்லுவாங்க ஹா வியாபாரி விலைய அந் ந்த அந்த விலையில எனக்கு பொருட்களை வந்து அம் தினமும் கொ கொடுங்க அப் அப்படின்னு சொல்லிட்டு அவுங்ககிட்ட ஒரு கோரிக் கேய முன் வச்சுருங்க
ஆமா-ஆமா-ஆமா உம்
அம் அந்த வியாபாரி கிட்ட நீங்க இத பத்தி பேசிட்டு நீங்க வந்து தொழில ஆரம்பிக்கும் போது நமக்கு தே ச சரக்கு நம்ம கொஞ்சமா வாங்குனாலு அதோட தே வெலைங்கிறது வந் வியாபாரி விலையில் கு குடுப்பாங்க
ஆமா நமக்கு கொஞ்சம் லாபம் இருக்கற மாரி உம் இங்கம்மா உம் சில்லறில வாங்கி விற்ற அதிகம் லாபம் இருக்காது
ஆமா முதன் முதல்ல நா வந்து தொழில் ஆர ரம்பிக்கிறேன் அதனால எனக்கு வியாபா வி விலையில குடுங்கன்னு சொல்லி நம்ம பேசி ச பேசி வச்சிட்டோம்னா நமக்கும் தேவங்க ம்போது பொருள் வாங்கிக் எல்லாம் பொ பொருள வந்து வித்ததுக்கு அப் அப்புறம் தேவைனா வாங்கிக்கலா
ம் ம்
ஆ அதுக்கு இப்ப நம்ப வந்து ஹ நம்ம கடை அஹ நம்ம கடைக்கும் நம்ம வியாபாரியோட கடைக்கும் இருக் க்குற நம்ம வந்து கண்டிப்பா அங்க இருந்து இங்க போகுறதுக்கு ஒரு சிறிய ரக வண் ஒன்னு வாங்கி வச்சுக்கிறது அது நல்லது
நல்லது அது இல்லாம அந்த ஒரு போ செய்ய முடியாது கண்டிப்பா ஒண்ணு வேன் நாங்க ஒரு டூ வீலரா உம்
காலையில வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போய் நம்ம பொருட்களை எல்லாமே வாங்கி நம்ம கடையில அடிக்கி வச்சிட்டோம்னா அத நம்ம காலையிலருந்து இரவு முதல் வந்து வியாபாரோ செஞ்சு நம்ம லாபத்த பாக்கலா
உம்
அதே வந்து அதே வாகனம் வந்து பெட்ரோலோ டீசலோ இல்லாம ஹா ஒரு பேட் வண்டியா இருந்து
உம் உம் லாபத் உம் உண்மை தான் உண்ம
நம்ம வாங்கும்போது அந்த பெட்ரோல் செலவு வந்து
உம் உம் குறையும் நமக்கு கடைக்கிற லாபத்துல அதிகரிக்கும் உம் உம்
போட்டோம்னா நம்ப தன் அ த அதுக் க்குன்னு தனியா ஒரு த நம்ம எடுத்து வைக்கணு
ஆமா உம்
வா அந்த பேட்டரி வண்டிய வாங்கும்போது நமக்கு அந்த லாபம் வந்து ஆ அந்த பே ம் அது வந்து லாபம் வந்து இன்னும் அதிகரிக்கும் நமக்கு வந்து செலவு கொஞ்சம் குறையும் ஆஹ் ஃபர்ஸ்ட் அந்த ஆஹ் ஆ வண்டிய வச்சுக்கணும் ரெண்டாவது பொருட்கள எல்லா வாங்கி க்கனு அப்போ பொருட்களை அடுக்கறதுக்கு ஒரு மரத்தால் ஆன இல்ல பிளாஸ்டிக் ஆன ஒரு கபோர்டு மாரி நம்ப வந்து ராக் கைகள் ராக்கைகள ஆ வாவ் வாங்கலா அ அப்படி இல்லைன்னா ஆசாரிய
ம் ரெடிமேடாவே வி்க்கிது அது விக்கிறாங்க தயார் பண்ணி குடுக்குறாங்க கடைகள் எல்லாம் இருக்கு அந்த மாரி
ம் அது மாதிரி கடகள் இருந்தால் நம்ம கடை கடகளில் வாங்கலாம் அப்டி இல்லன்னா நம்ம ஒரு ஆசா தி ற வை இட்டு நம்ம கடைக்கு ஏ தர் போல் நம்ம கடய வந்து கணக்கிட்டு இந்த கடயில இந்த இடத்துல எவ்வளவு அளவுல வைக்கலாம் அப்டின்னு ஒரு முன்னேற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஆசாரியா வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம அளவுக்கு தேவ தேவையான அளவுல நம்ம செஞ்சுக்கலாம் அ செஞ்சுக்கேட்டு நம்ம வந்து ஆம் பொருள்களை எல்லாமே வைத்துட்டு கடய வந்து நம்ம ஓபன் பண்ணி நம்ம வந்து வியாபாரம் செஞ்சோம்னா கண்டிப்பா நல்ல லாபம் வரும் ஆனா எடுத்த உடனேயே வந்து லாபத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் கொஞ்சம தான் நம்ம இப்ப வந்து கடையில் ல வந்து வர இப்ப வந்து ம்ஹ கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்கள்
ஆஹவடி தேவை ஆமா தேவைக்கு என்ன என்ன தேவ எப்பொளுது என்ன கஸ்டமர்கள் கேட்கறாங்க அதுக்கு தவுந்த மாரி நம்ம யாவாரத்த கூட்டிக்கிடணும் உம் சில பொருள்கள் எல்லாம் தேவையில்லாம வாங்கி வச்சிருப்பாங்க அதை விக்க கெடைச்ச வரைக்குமே உம்
அ அது நம்ம ஃபஸ்ட்டு வாடிக்கையாளர்கள வர வைக்கணும் வர வச்சுட்டு வாடிக்கையாளர்கள ஃபஸ்ட்டு நம்ம கடையில என்னென்ன பொருள்களஅதிக கேட்குறாங்க எதுஎது அதிக வியாபார ஆக் க்குது இப் பவன் து வெயில் காலமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த குளிர்பானங்கள்லா கொஞ்ச அதிக வாங்கி வச்சுக்கலாம்
அவிங்களுக்கு விக்கலா அது விக்கலா உம்
அப்டில்ல நா ஒரு நன்னாரி சர்பத்த பாட்டில் வாங்கி நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம ஒரு லெமனு ஒரு ஐஸ் கட்டி ரெடிப் பண்ணி நம்ம வச்சிக்கிட்டம்னா ஆஹ் ஒரு பகுதில வந்து மளிக கடைய நடத்திக்கிட்டு இன்னொரு பகுதியில நம்ம னு ஒரு ஒரு குளிர்பான ஜூஸ இப்ப குடுத்து நம்ம இப்ப இன்னொரு வியாபாரத்தையும் அதுலயே பாக்கலாம் நமக்கு இதுவும் பாத்த மாதிரி ஆகி விடும் அத் இதுவும் இப்ப பாத்த மாதிரி ஆகிடும் இரண்டு வேலைகளையும் ஒரே நேரத்தில் பாத்த மாதிரி ஆகிடும்
செரி நல்லது நல்லது நல்லது சகோதரி நல்லது உம் உம்
அஹ் உங்களுக்கு வேற ஆஹ் உங்களுக்கு வேற எதேனு இன்னும் இதில் சந்தேகம் இருக்கிறதா
இல்ல வேற ஒன்னும் சந்தேகோ இல்ல அதான் ஃபர்ஸ்ட்ல மொதல்ல எப்டி தொடங்குறது எப்டி செய்யறங்குறதுதா ஒரு சந்தேகோ அது
உம் உம் ஆஹ இதற்கான முதலீடுக்கான பணங் கல்ல அ எல்லாமே ரெடி ப தயார் செய்து விட்டீர்களா
இல்ல இன்னோ தயாராவல ரெடி ஆயிட்டுருக்கு ஆ ஃபஸ்ட்டு ஒரு அது ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்குமேன்ட்டு தான் அ அது
ஆஹ் அஹ் ஹா நல்லது நல்லது எதுவா இருந்தாலு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஹ் நாளை யோசனைகளை கேட்பது மிகவும் நல்லது அஹ் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற் முன்ன அ முன்னாடியே ஹ ம் எவ்வளவு செலவு ஆகும் செலவு வைத்தால் எவ்வளவ் இப்ப லாபம் வரும் ஹாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆள் அங்க உட்காந்து ப ப மளிக கடையின கண்டிப்பா ஒரு ஆள் வந்து காலைல இருந்து அ மாலை வரையும் இரவு வரையும் ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த கடையிலயே அப்ப அந்தக் ஹ அந்த ஆளுனுடைய அந்த வேலையாளுனுடைய சம்பளம் எவ்வளவு பொருல்களோட மூலத் இத்தனம் எவ்வளவு பிளஸ்சு வண்டி வா செலவு எவ்லது
ம்
எல்லாத்தையும் கணக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுத் வீய் அதில் வந்து லாபத்தை சரிபார்த்து எல்லாம்ம சரியாக வந்தால் இந்த தொழிலை தொடங்கலா
ம் ம் ம் நீ ஆரம்பத்துல லாபத்தை எதிர்ப் பாக்க முடியாது பெருசா என்ன முத மாரி தோந்து இருக்கும் போக போக தா அதனுடைய முதல்ல வியாபாரத்த கூட்ற மாரி இருக்கும் ய
இல்ல லாபாங்கறது வந்து எதிர்பார்க்க முடியாததுதா முதலிலே எ ஆனால் அஹ் எப்படியெல்லாம் செய்தால் லாபம் வரும் என்று கணக்கிடப்
ஆமாமா அது உண்மை அது உண்மை உம் செரி நன்றி நன்றி நன்றி வணக்கம்